நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கே தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கே
நல்லா இருக்கே தோழி சேரிங்க தோழி இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ப வீட்ல வந்து சில பொருட்கள் வந்து நம்ம வெளியே போய்ட்டு வரும்போது வாங்கிட்டு வருவோ இல்லைங்களா ஆ இப்ப வந்துட்டு எப்டி சொல்றது இனி ஏதாவது நம்ம வந்து பயணம் போனு அப்டின்னா அந்த பொருட்கள் வந்து ஏதாவது ஒரு கண் கவர்ற மாரி வித்தியாசமான பொருட்கள் இருந்தது அப்டின்னா நம்ம வாங்கிட்டு வந்து விப்போ அத வந்து அந்த பொருள வந்து நம்ம யூஸு பண்ண மாட்டோ பத்திரமா இருக்கட்டு அப்டின்னு சொல்லி பீரோல வந்து போட்டு வெப்போ அந்த மாரி பழக்கம் வந்து உங்களுக்கு இருக்கா இல்லன்னா சூட் கேச் வந்து போட்டு வெப்போ இல்லன்னா வந்து இங்கே இருக்கட்டு யாரு எடுக்ககூடாது ஏனா அந்த பொருள் வந்து நம்ப வந்து கஷ்டப்பட்டு நம்ம வந்து போய் வாங்கியிருப்போ அந்த பொருள் அங்க மட்டும்தா கெடைக்கும் இன்னொரு வாட்டி நம்ம போணா அங்கதா போய் வாங்கணு அப்டிங்கிற மாதிரி இருக்குபோது அந்த பொருள வந்து நீங்க எப்டியெல்லா வந்து பாதுகாப்பீங்க தோழி அத பத்தி சொல்ல முடியுங்களா அந்த மாரி ஏதாவது பொருள் நீங்க வாங்கிட்டு வந்து வித்தியாச சும்மா வாங்கிட்டு வந்து வீட்ல வெச்ச அனுபவ ஏதாவது இருக்கிங்களா
கண்டிப்பா இந்த மாதிரி வந்துட்டு நானு ம் ரொம்ப ரேராதா அந்த மாதிரி வாங்குவே அது வந்துட்டு இப்ப நா ஒரு பயணம் போயிட்டு வந்த ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி அப்போ வந்துட்டு நமக்கு இங்க கிடைக்காத பொருள் வந்து அங்க கடைக்கு அப்டின்னு சொல்லிட்டு அ கொஞ்ச காசு அதிகமா இருந்தாலு செரி ஓகே நம்ம வாங்கிக்கலா அது ஞாபகார்த்தமா இருக்கு திருப்பியு நம்ம போறோமோ போக மாட் ட்டமோ தெரியாது அப்டின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து வெச்சதுதா ஆனா வந்துட்டு அது ஒரு பேக் ஆனா வந்துட்டு அத இன்னு நா யூஸே பண்ணல அப்டியே வெச்சிருக்கே ஏதாவது ஒரு ஸ்பெஷலா ஏதாவது பங்ஷன் வந்துச்சுன்னா யூஸ் பண்ணலா அப்டின்னு சொல்லிட்டு அப்டியே வெச்சிருக்கே அத ஒரு ஒருத்தரையு பாக்கும்போெல்லா எனக்கு தோனு ஐயோ நம்ம தேவையில்லாம இவ்ளோ காஸ் போட்டு வாங்கிட்டோமோ அப்டின்ற மாரி தோணு ஆனா வந்துட்டு இங்க நம்ம ஒரு பங்க்ஷன்னு வரப்போ அத யூஸ் பண்ணும் நமக்கு அந்த ஒரு சட் டிஸ்ஃபெஷன் கிடைக்கு ஒரு நிம்மதியான ஒரு ஃபீல் கடைக் க்கு செரி நம்ம காசு போட்டு வாங்குனாலு அத நம்ம உபயோகப்படுத்துறோ அத வந்து பிரயோஜனமா ருக் கு அப்டின்ற மாரி தோணு அப்டி நெனைக்கிறே ஆனா வந்துட்டு நா எப்பயுமே எந்த எடத்துக்கு போனாலு ஒரு மெயினா ஒரு விஷ்யோ வாங்கறது வந்துட்டு யோ எந்த எடத்துக்கு போனாலுமே உங்களுக்கு ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்னாவே அங்க ஒரு மேக்னெட் விக்யு இந்த எடத் அந்த ம் அவ ஊரோட பேரு போட்டு ஒரு மேக்னெட் விக்கு அந்த மாதிரி வந் அத கலெக்ட் பண்ற ஒரு பழக்கம் வந்துட்டு இப்பதா எனக்கு ரீசன்டா வந்ச்சு அந்த மாதிரி வந்துட்டு அந்த மே மாரி மா மேக்னெட் வந்து நா நானு வாங்கிப் பே எனக்கு வாங்கிப்பே அதெல்லாமே எங்க அக்காக்கு அம்மாக்கு அந் த எங்க அத்தைக்கு அந்த மாதிரி வாங்கிட்டு வர பழக்கமு எனக்கு இருக்கு இந்த மாரி போயிட்டு வந்து இத நீங்க வச்சுக்கோங்க அப்டின்ற மாதிரி வாங்கிட்டு வந்து குடுப்பே அத வந்து ஃப்ரிட்ஜில வந்துட்டு லைனா அப்டியே ஒட்டிட்டு ஒ வரோ எங்கெல்லா போயிருக்கோமோ அந்த இத பாக்க போது நமக்கு தோணும் அந்த மாதிரி என்னோட அக்காவு போயிட்டு வந்துட்டுடா அந்த அந்த மேக்கென் மேக்னெட் வந்துட்டு இந்த ஊருக் போயிட்டு வந்திருக்கே இந்தா வச்சுக்கோ அப்டின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து குடுப்பாங்க அந்த ஒரு பழக்கம் இருக்கு சோ அந்த மாதிரி அஹ் ப பொருட்கள் தா நா வாங்கிருக்கே மத் மத்த படி முடிஞ்ச வரைக்குமே இந்த தின்பண்டங்கள் தா அதிகமா வாங்கறது உண்டு எதா ஒரு டிஃப்ரெண்டா வந்துட்டு நம்ம ஒரு எடத்துக்கு போறோ அப்டினா அந்த எடத்துல வந்து நமக் நம்ம ஊர்ல கெடைக்காத ஒரு பொருள் வந்து உங்களுக்கு அங்க கெடைக்கு ஆ சாப் படுற விஷயமா இருந்தாலு செரி ஏனா அந்த ஊர்ல வந்துட்டு அந் அது வந்து ஸ்பெஷலா இருக்கு அத வந்துட் டு வாங்கிட்டு வர பழக்கம் இருக்கு இப்போ ரீசென்ட்டா நாங்க ஒரு ட்ரிப்புக்கு போயிட்டு வந்தோ அங்கயே வந்துட்டு அ அத சாப்பிடுற ஐட்டம் தா அந்த ஊர் ஸ்பெஷல் ஐட்டமே சோ அத வந்துட்டு ஒரு ரெண்டு டப்பா வாங்கிட்டு வந்து வச்சிருந்தோ அது இன்னுமே இன்னுமமே ஒரு ஒரு பத்து நாள் கிட்ட ஆகுது நா வாங்கிட்டு வந்து இன்னமு அத சாப்ட்டுட்டு இருக்கோ வச்சு அது வந்து ஒன்னு கெட்டு போகாத பொருள் தா ஒரு ஸ்வீட்டு அது அந்த மாதிரி வந்துட்டு முடிஞ்ச வரைக்கு ஒரு அந்த அவ வாங்கிட்டு வந்தா வந்து ஞாபகா அர்த்தமாக்காக வந்து ரொம்ப ரேரா இந்த மாதிரி வாங்குற ஐட்டம்ஸ் இருக்கு இந்த மாதிரி வந்து முடிஞ்ச வரைக்கு சாப்பிட்ற ஐட்டம் தா நா வாங்கிட்டு வந்தா வந்துட்டு அது ஒரு பத்து நாளைக்கு வந்து ஒரு ஸ்நாக்ஸ்சா உபயோகமா ருக்கு அத சாப்ட்டு காலி பண்ணிறோ அந்த மாதிரி பொருட் கள் தா நா வாங்கிட்டு வர ஆ வாங்கிட்டு வந்த ஞாபகங்கள் எனக்கு இருக்கு ஆனா உங்களுக்கு அந்த மாதிரி எதா இருக்கா
கண்டிப்பா இருக்குங்க தோழி எனக்கு வந்து பாத்தீங்கனா அந்த மாதிரி சந்தோஷப்படுற பொருள் வந்துட்டு ம் என்னோட தோழி ஒருத்தவுங்க வந்துட்டு வாங்கிட்டு வ குடுத்தாங்க அந்த தோழி வந்து மா ஒரு ஊருக்கு வந்து ஊர் விட்டு ஊர் வந்து நாடு விட்டு நாடு போயிருந்தாங்க அந்த மாதிரி ஒருது ஒரு இன்டர்நேஷனல் ட்ரிப் அப்டினாங்க அப்ப வந்து போயிட்டு எனக்கு சமீபத்துல அவுங்க வந்து நல்லா இந்த கேக்கு அந்த இதெல்லாமே நல்லா செய்வாங்க அப்ப வந்து நா இந்த மாதிரி கேட்டுருந்தே எனக்கு வந்து கேக் ஒரு நாள் நா ஒங்க வீட்டுக்கு வருபோது எனக்கு ஸ் செஞ்சு குடுங்க அப்டிங்க போது ஆனா அவுங்க வீ ட்டுக்கு போற சூழ்நிலை இன்னு அமையல கூடிய சீக்கிரம் அமைஞ்சா வந்து போணு அந்த மாரி பட்சத்துல ப்ரௌனி மாரி எனக்கு செஞ்சு குடுங்கங்க போது அவுங்க அந்த தொழிலாவே பண்றதுனால எனக்கு வந்து ப்ரௌனி மாதிரி செஞ்சு எனக்கு அவுங்க நா என்ன கேட்டனோ அவுங்க ஊருக்கு ட்ரிப்புக்கு போ போது அத வந்து எனக்கு அங் க இருந்து வாங்கி குடுத்து அதே மாதிரி இவுங்க வீட்ல செஞ்சு அந்த ப்ரௌனியு எனக்கு வந்து போட்டு கொரியர் மாரி அனுப்புச்சு வுட்டுருந்தாங்க அவுங்க ஊர்ல இருந்து நா இருக்கிற ஊருக்கு போட்டு வுட்டதுக் கப்றோ செரின்னு எனக்கு ஓபன் பண்ணி பாக்குபோது தொறந்து பாக்குபோது அது கொண்டு அந்த பார்சல் வந்து என்னோட அம்மா வீட்டு எ முகவரிக்கு போட்ருந்தே நா வந்து அப்ப என்னோட ஆ என்னோட கணவர் வீட்டுல இருந்தே அப்ப வந்து சேரி சொல்லி வந்து வந்துருந்தன்னு எங்க அம்மா கொண்டு வந்து குடுத்தாங்க நா எல்லாத்து முன்னாடியுமே தொறந்து பாத்தே தொறந்து பாத் த எல்லாத்துகிட்டயுமே வந்து இந்த சகோதிரி குடுத்தாங்க இந்த சகோதரி குடுத்தாங்கன் வாய்னாலே சொல்லி சொல்லி நா வந்து தொறந்தே தொறந்தபோது அதுல வந்து பாத்திங்கன்னா ஒரு பொம்ம மாதிரி பொம்மன்னு சொல்ல முடியாது ஒரு கண்ணாடி எ உள்ள கண்ணாடி சில்லு மாரி எல்லா போட்டு நம்ப வந்து கண்ணுல அத வெச்சு பாத்தோம்னா டிசைன் டிசைனா தெரியு ஒரு அந்த மாரி பாத்துருப்பீங்க சின்ன கொழந்தைங்கல்லா வச்சுருப்பாங்க அது வந்து பாத்திங்கன்னா அந்த மாதிரி எனக்கு சின்ன வயசு துலருந்தே ஆச அந்த மாரி வாங்கணுனு ஆனா அது வாங்கறக்கு எங்க போய் வாங்குறது ஒரு எஜிபிஷனோ எதுக்குமே நாங்க வந்து போ மாட்டோ மற்ற குழந்தைகள ஏங் கூட படுச்ச கொழந்தைகள்லா வந்து கொண்டு வரம் போது நா வந்து பாப்பே வித்தியாசமா இருக்கே அப்டின் சொல்லிட்டு ஆனா நா வந்துட்டு மனசுல நெனைச்சது வந்து எனக்கு அது வந்து கிஃப்ட்டாவே வந்துருந்தது அது வந்து பாத்திங்கன்னா இன்னக்கி காலைல வந்து சாமீபத்துல நடந்ததுதா காலைல செரி என்னோட கணவர் வந்து பீரோவ வந்து கொஞ்சொ கிளீன் பண்ணி வையி துணியலா கச கச இருக்குனு அப்டின்னாரு அப்ப வந்து இந்த அட்ட பெட்டில அ எப்டி என்னோட சகோதிரி வந்து குடுத்திருந்தாங்களோ அதே மாதிரி அந்த பொருள் களெல்லா அப்டியே இருந்தது அந்த பொம்மை ஆகட்டு அதுக்கப்றொ வந்து அந்த ஊரோட பேர் போட்டு ஒரு ஸ்டாம் மாரி குடுத்துருந்தாங்க அந்த ஸ்டிக்கர் ஆக ட்டு அதெல்லா காலைல வந்து நா தொறந்து பாத்துட்டு இருந்தே அது வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு இதாவே இருந்தது அந்த டப்பா கூட நா எடுத்து வெளிய போடக் கூடாதுன் பீரோல ஒரு ஓரமா வந்து இன்னு வச்சிருக்கே அதுல வந்து அவுங்களோட அந்த முகவரி போட்டு குடுப்பாங்க இல்லைங்களா அவுங்க ஊர் அட்ரஸு அந்த அட்ரஸ் கூட வந்துட்டு ஃபியூச்சர்ல அவுங்களுக்கு எதாவ்து நம்ப அனுப்பணு அப்டின்னான்றது அட்ரஸ் வந்து வேணு அப்டிங்கிறதுக்காக அந்த இத கூட கிளிக்கெல மேல அந்த செல்லோ டேப் மட்டு பிரிச்சு அத அப்டியே வச்சுருக்கே அந்த டப்பா மொதல் கொண்டு அப்டியே இருக்கு அப்ப வந்து நமக்கு அந் சின்ன பொருட்கள் நமக்கு என்னதா ஏழுகழுத வயசானாலு அந்த சின்ன பொருட்களா இருந்தாலும் அது வந்து எங்கெயு குடுக்க கூடாது யாருக்கு குடுக்க கூடாது நம்ம வீட்ல ஒரு கொழந்தையே இருந்தாலு அதுக் கூட குடுக்கக் கூடாது என்ன தவர யாரு பாக் கூடாது அப்டிங்கிறதுக்காகவே போட்டு வந்து நா மூடி வந்து வச்சிருக்கே தோழி அது வந்து எனக்கு உபயோ கம் இல்லன் சொல்ல முடியாது எனக்கு எப்போ வந்து ஞாபகம் வருதோ இல்ல நா ஒவ்வொரு வாட்டியு பீரோ துணி எடுக்கும் போதும் செரி எதா பொருட்கள் வந்து நா எடுக்கும் போதும் செரி அந் ஞாபகொ வரம்போது பரவால்ல இது அவுங்க குடுத்தது அப்டின் சொல்லிட்டே இருக்கவு இன்னொரு பொருள் வந்து அவுங்க பர்ஸ் மாரி குடுத்தாங்க அது இப்போ இ உபயோ கத்துல இருக்கு ஏன்னா அது வந்துட்டு எப்பவுமே எ கணவர் கேப்பாரு நாதா பெரிய பர்சு வாங்கி குடுத்துருக்கேன்ல இந்த குட்டி பர்சு எதுக் க்கு எதுக்கு சில்ற போடுறக்கு அப்டின் கேட்டுக்கிட்டே இருப்பாரு நா வந்து அவரு என்னதா சொன்னாலு தேவப்படு வைங்க தேவப்படு வைங்கன்னு ஒரே வார்த்தைல முடுச்சிருவே அதுனால அவரு எதுவு சொல்றதில்லை கேட்டா இந்த சகோதரி குடுத்தது நீங்க அமைதியா இருங்க அப்டின்றுவே அதுனால அதுல வந்து பாத்திங்கன்னா எங்கிட்ட இருக்குற எல்லா சில்ற காசு இந்த குட்டி பையி நெறய நா வந்து போட்டு வச்சுருக்கே இப்ப நாங்க எங்கெயாது வந்து பயணக்கெ பயணமா வெளியே வந்து போறோ அப்டின்னா அங்க வந்து எதுக்கோ ஒரு ரெண்ட் ருவா ஒருவா இந்த மாரில்லா தேவப்படு பாத்திங்கன்னா அப்ப அதுல இருந்தா அந்த சில்ற சில்றயா எடுத்துக் குடுத்துட் இருப்பே அது ஒவ்வொரு வாட்டியும் எனக்கு ஒரு நல்ல நினைவு வந்து குடுக்குதுன்னே சொல்லலாம் தோழி
கண்டிப்பா நீங்க சொல்றதுலயே வந்துட்டு அந்த ஒரு நீங்க எவ்ளோ உணர்ச்சிகரமா சொல்றீங்கன்றத எனக் கு நல்லாவே தெரியுது எனக்கு அத கேக்குறதுக்கு ரொம்ப சந்தோசமா இருக்கு அப்டின்னு சொல்லலா ஆ ரொம்ப நல்லா மகிழ்ச்சியா இருந்துச்சு உங்ளோட அந்த அ அந்த கதைய கேக்கற்துக்கு அப்றொ வந்துட்டு எப்டி சொல்லானா வந்துட்டு வேற என்ன அ திங்ஸ் எல்லா வந்துட்டு இப்போ வெளியே போனா வாங்குவோ அப்டின்னா அ கண்டிப்பா எனக்கு இந்த ஷாப்பிங் பண்ணோனாவே ரொம்ப புடிக்கு எங்க நம்ம ஒரு எடத்துக்கு போனோ ஒரு ஒரு நாள் ட்ரிப் போனாலு சரி ஒரு ரெண்டு நாள் ஒரு ட்ரிப் போனாலு சரி ஃபஸ்ட்டே எனக்கு அ பாதி நாள் வந்துட்டு எனக்கு அந்த ஷாப் திங் பண்றதுக்குன்னு போய்னனா போய் வாங்குறோனோ இல்லயோ எங்க அக்காதா சொல்லு எங்க அக்காவு நானுதா முடிஞ்ச வரைக்கு அந்த ஷாப் ஷாப்பிங் போறதெல்லா போவோ ரெண்டு பேரு ஷாப்பி்ங் கெளம்பிடுவோ வீட்டுல இருந்து போயிட்டு பாத்தா வந்துட்டு அப்டியே நடந்துட்டு அப்டியே சுத்தி பாத்துட்டு எல்லா வாங்கலான்னு சொல்லிட்டு போவோ ஆனா வந்து கடைசியில வந்து எங்க அக் அக்காதா ஒரு ஆயிரோ ஆயிரத்தண்ணூ ரூபாய்கு ஏதாவ ஒரு நறைய பொருட்கள் வாங்கிருப்பா கடைசில பாத்தா நா ஒரு எரநூறு ரூபா முந்நூறு ரூபாய்க்கு தா திங்ஸ் வாங்கியிருப் இப்ப எங்க அக்கா சொல்லுவா ஷாப்பிங் போனு போனும்னு போனும்னு சொல்லிட்டு உயிர வாங்குவ எல்லா எடத்துக்கு கூப்பிட்டுட்டு போவெ கடைசியில என்ன ஒரு இருவது ஆயிரோ ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ரெண்டாயிர ரூபாய்கு செலவு வச்சுட்டு நீ மட்டு ஒண்ணுமே வாங்காம அப்டி அப்டியே காசுசேத்து வச்சுக்கிரியா அப்டின்னு சொல்லிட்டு சொல்லு அது என்னவோ தெரியல எனக்கு ரொம்பவு தேவையில்லாத செலவு வந்து பண்றதுக்கு எனக்கு மனசு வராது ஆனா தேவையானது மட்டும் கண்டிப்பா வந்து எனக்கு அது தேவைப்படுதுன்னு கண்டிப்பா வந்து வாங்கிடுவே அது எவ்வளவு ஆகுது அப்டின்றதல்லா வந்துட்டு கொஞ்சோ யோசிச்சு பாத்து நமக்கு தேவைப்பட்டு அத வாங்கி வச்சுக்கிறதுதா அந்த மாதிரியு பண்றது உண்டு அந்த மாதிரி வந்து எங்க போனாலுமே அந்த ஷாப்பிங் போறதுன்றது ரொம்ப எனக்கு பிடிச்சமான ஒரு விஷயோ ஸோ ஏதாவது கண்டிப்பா தேவையான பொருட்கள் ஏதாவது ஒண்ணு வாங்கிக்கிறது ஒரு ஞாபகமா வந்துட்டு அந்த அந்த எடத்துக்கு நம்ம போயிருந்தோ அப்டின்றத வந்துட்டு இப்ப கூட ஏதாவ நம்ம ஒரு மேக்னெட் இருக்குன்னா அதுல அந்த பேர் போட்டிருக்கோம்ல்லய அந்த ஊருக்கு போயிட்டு இருக்கோ அத பாத்த ஒடனே நமக்கு அந்த மெமரிஸ்ல்லா வரு ஒ இந்த எடத்துக்கு போயிட்டு வந்தோ இந்த மாரிலா இருந்துச்சு அப்டின்னு எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்தோனே போயிட்டு ஏதோ ஒரு போன் எடுத்து அந்த போட்டோஸ் எல்லா பாத்து அத அப்டி யோசிப்பேன் இந்த மாதிரியோ இந்த எடத்துக்கு இந்த டைமுக்கு போயிருணு செமையா இருந்துச்சு யார் கூட எல்லா போயிருந்தோ அந்த மாரி வந்து யோசிச்சு பாக்குறது உண்டு சோ அதுக்காக தான் நம்ம போட்டோஸு எடுக்கறோம்னு நெனக்கிறே ஏதாவ எடத்துக்கு போனணும்னா வந்துட்டு இப்ப அந்த போட்டோஸ்லா பாத்தோனா நமக்கு வந்து ஒரு மாரி ரெஃப்ரெஷிங்கா இருக்கு இல்லயா இன்னொரு தடவ அந்த எடத்துக்கு போகணு இந்த இந்த நபர் கூட வந்துட்டு நம்ம போனதுனால ரொம்ப சந்தோஷமா இருந்தோ திருப்பி அந்த நபர் கூடயே நம்ம போகணு அப்டின்னு தான் நம்ம யோசிப்போ நம்ம கொழந்த வந்துட்டு ரொம்ப சின்னதா இருந்துச்சு இந்த இடத்துக்கு போம்போது இப்போ வந்துட்டு ஒரு பத்து வருஷோ கழிச்சு போம்போது நம்ம பையனுக்கு வந்துட்டு நல்லா அந்த இடம் வந்து வெவரம் வெவரம் நல்லா தெரியுது இந்த இடத்துக்கெலா நம்ம வந்துட்டு ஒரு டென் இயர்ஸ்க்கு முன்னாடி போயிருக்கோ அப்டின்னு நம்ம சொல்லும் போது அது ஒரு நல்லா இருக்கு இல்லயா அது ஒரு அ மைண்டுக்கு கொஞ்சோ நல்லா ஹாப்பியா இருக்கு சோ அந்த மாரிதா நா சொல்லுவே நீங்க என்னென்ன நெனக்கிறீங்க
கண்டிப்பாங்க தோழி நீங்க சொன்ன மாரிதான் நம்ம ஒவ்வொரு எடத்துக்கு போம் போது ஒவ்வொரு வைப்ரேஷன் சொல்ற அந்த இது வந்து அதிர்வலைகள் வந்து அங்க இருக்கு அப்ப நம்ம வந்து பத்து வருஷத்துக்கு முன்னாடி போனது அதுக்கப்பறோ இப்ப போறவங்க போது நெறய மாற்றங்களும் அந்த இடமல ஆயிருக்கு பாத்திங்களா அதயே நம்ம வந்து கவனிக்கலா
கண்டிப்பா ம் உங்க கூட பேசினதுல மிக்க மகிழ்ச்சி தோழி இன்னொரு வாய்ப்பு கெடச்சா கண்டிப்பா பேசலா
கண்டிப்பா சொல்லங்க நன்றி